ஹலோ
ஆ உரை
ம் சொல்லு நெல்லிக்கா வாங்கிக்க
ம்
அதுக்கப்பறோ வேற என்ன
நெல்லிக்கா வாங்கணு தக்காளி வெங்காயோ வாங்கணு
ஆமா தக்காளி வெ செரி நா இருக்கிற சமாளிக்கிறே நீ நாளைக்கு வாங்கி தரியா தக்காளி வெங்காயோ அங்க
ஆ எங்கே போய் அ எயிட்டி ஹவுசிங் வீட்ல போயா
ஆமா ஏன்னா இங்கெல்லா அவ ஒரு கிலோவே நாப்பது ரூவா அம்பது ரூவா சொல்லுவா
செரி ம்
அப்பனா நெல்லிக்கா மட்டு வாங்கிக்கோ பீட்ரூட் ருக்கு கேரட் இல்ல நாளைக்கு பீட்ரூட் ஜூஸ் வேணுமா வேண்டாமா
இன்னைக்கி நாளைக்கு தா மூர்த்த நாலு இருக்க இல்லையா
மூர்த்த நாள் இல்லன்னா மழயா இருக்குல்ல
மழயே இருக்
செரி நம்ம காலேல பாத்துட் போட்டுக்கிலா வேற ரெண்டு கேரட் மட்டு எடுத்துட்டு வா கொஞ்சோ அ
ம்
எடுத்துட்டு வா நம்ம காலேல பாத்துட்டு அத முடிவு பண்ணிக்கிலா வேற என்ன
வேற என்ன
வேற
நீ சொன்னது வெங்காயோ தக்காளி நெல்லிக்கா
ம் பட் தெங்காய தக்காளி வேண்டா நெல்லிக்கா செரியா
ம்
அப்படோ
என்னது அப்பறோ வேற என்ன சொன்ன அவ்வளதா சொன்ன
செரி கருப்பு கவுனி நாளைக்கு வாங்கிக்கிறியா
ஆ கருப்பு கவுனி நாளைக்கு வாங்கிக்கலா
ம் சேரி சேரி அப்ப அதே வாங்கி
கருப்பு கவுனி அ இன்னைக்கி வேஸ்டாரிச்சா அது கிலோ நூத்தி எம்போது ரூவா இன்னைக்கே வேஸ்ட் ஆயிடுச்சு எனக்கு அதுதா மனச செரில்ல
இன்னைக்கி நா அர டம்ளர் தா போட்டே முடிஞ்சிருச்சி கருப்பு கவுனினா ப்பவு ஒரு சின்ன டம்ளர் ஒண்ணு போடுவேனா இன்னைக்கி முடிஞ்சனால அர டம்ளர் தா இருந்ச்சு செரி நம்ம அவர் வாசி வக்கலானு தா நெனச்சிட்டு ருந்தே நா உன்ட்ட சொல்லலையா நீ பாட்டு கு நெறைய தண்ணி ஊத்தி வேற வச்சுட்ட அப்பற சேரினு விட்டே நானு அதுனாலதா ரொம்ப தண்ணியா இருந்தது
ஆனா நா எதுமே சொல்றது இல்லயே புடிச்சுட்டு
நீ என்ன சொல்றது இல்லன்னா தெர்ல நீ நெறைய தண்ணி ஊத்தாத அந்த குண்டால வந்து அந்த ஒரு முட் முட்டு மாரி இருக்குல்ல அந்த கைப்பிடிக்கி அது வரைக்குதா ஒரு பிளாஸ்க்கு ம் இல்ல ப முரங் கீர கொள்ளல்லா கரெக்டாக இருந்தது
ம்
ம் வேற என்ன கருப்பு கவனி கரெக்டு தா னா அருஸ் சி வந்து ஆஹ கரெக்டு தா நா அரிசி கம்மியா போட்டனாலதா அதுல தண்ணியாட்டு இருந்துது வேற ஒண்ணு கொள்ளுக்கு வந்து கான்ஃப்ளவர் மாவ தனியா ஒரு குண்டாலேயோ ஒரு டம்ளார்லயோ ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு கா தண்ணி ஊத்தி நல்லா கைவுட்டு கர சு அதுல ஊத்தீரு
செரியா இனிமேல் சொல்ற ம்
செய்யறதுக்கு அதுல போட்ட
அப்டி போ பத்திய அதனால கட்டி கட்டியா ஆயிருச்சு ம் ஆ பாத்து கவனமா முடிகிடி எதுவு இழுக்கா பாத்துதா ஊத்துவ எப்பயுமே எதாவது ஒண்ணு கண் இது பட்டாலு மறுபடியு வடிகட்டுவே
இப்ப அங்க போயிட்டு வாங்கிட்டு மழ வோர வந்ட்ட
பாஸ்ட்டா வருதா
எதோ சாரல் போடுது என்ன பண்றதுன்னு தெரில
மழ வந்துட்டேதா இருக்கு இங்க ஒரு ஏழு மணிலருந்து மழ
இங்க இப்பதா மழ சாரல் போடுது என்ன பண்றது திருப்பீர்ட்டா வண்டிய
அப்பறோ நெல்லிக்க வேண்டாமா
நாளைக்கு மழை வந்ச்சுன்னா அப்பறோ நெல்லிக்கா எப்படி குடிப்பானுங்க
சப்ப பீட்ரூட்டே போட்டுக்கலாமா நாளைக்கு
ம் ம்
சேரி உடு கேரட்டுல வேரு பீட்ரூட் ட்ரெண்ட் இருக்கு அதுவே போட்டு அடிச்சிர்லா ம்
செரி திருப்பீட்ட வண்டி எப்ப
திருப்பீரு ம் வேண்டா வேண்டா திருப்பு
தேவ இல்லாத டாஸ்க் வீடுன வீட்டுக்கு போறதான் தெரியது திருப்பி
ம் சேரி விடு இருக்கறத வச்சு போல ஏன்னா மழையா இருக்குல்ல நாளைக்கு என்ன ஏதுன்னு தெரில காலையிலயு மழையா இருந்தா என்ன பண்றது உடு செறியா உங்க அம்மா கூப்டுச்சா
இல்லயே
நானு கூப்படவே இல்ல உங்க அம்மாக்கு
அதுதா செக் பண்ணு அது
உங்க அம்மா யாரு கிட்டதா பேசூ
அந்த போன்ல வேர் ஆட் பண்ணி வெச்சிருக்கு அது இன்னு பண்ணவே இல்ல அது பாக்கவு இல்ல அன்னைக்கே பாக்கணு சொல்லிட்ருந்த அத போய் பாக்கணு நெனச்ச பாக்க முடியாத போச்
நாளைக்கு போய் பாரு நா சும்மா இருந்தன்னா உங்க அம்மாவுக்கு நா அதுல இருந்து உங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்லி அதுல வேணா கூப்பட்ற ஆ
ம்
அ அ நா
உங்க அம்மாவ கனெக்ட் பண்ணிவுட வேண்டியதான இல்ல செரி அது இல்ல உங்க அம்மாவ கனெக்ட் பண்ணிவுட வேண்டியதான
எங்க அம்மாக்கு அதெல்லா தெரியாது
சொல்லி குடுத்தினா
இப்பல்ளா நா எங்க அம்மாட்ட பாத் அது வந்து அது ஒரு லூசுடா அது அங்க இங்கயு பேசு அதுக்கு அதெல்லா தெரியாது நம்ம பேச பேச வச்சிரு இருமா கூப்ட்றங்கு அங்க இங்கயு அது பேசு அத பத்தி உனக் பீம் இல்ல அதெல்லா செட் ஆகாது அதுக்கல்லா குண்டு தான் கேட்டா குண்டுக்கு தா ஏத்தணு
அவளுக்கு செட்டாகு
அது கேட்டுட் இருந்துச்சு அது கலெட்டர விட அதுக்கு போ ஆனா என்னனா அது ஃபோன் இதுல நெட்ல பேசனு அவளுக்கு தனியா கால் வந்துட்டே இருக்கு என்ன பண்ணுவாளோ
மெடிக்கல் வந்து இங்க மாத்லாவன் மெடிக்கல் இங்க இருக்காதா பைத்தா போவா
இப்ப வாங்கி முழுங்குனின்னா தூக்க வரு காலைல வாங்கி சாப்ட்டில வாங்கி முழுங்கிட்டு படுத்தினா சாய்ந்தர எந்திரிக்கலா அறிவ வந்து பயன்படுத்து.
ம்
செரியா
அறிவு இருக்குற நீங்க சொல்றீங்க நா கேக்குற
செர் செரி
நீங்க சொன்னா கரெக்டாதா இருக்கு உண்மையான அறி இருந்து சொல்றீங்கல்லா.
ஆமா
ஆ
எத்தன மணிக்கு வருவ
நாலு மணிக்கு வந்துருவ மழ வரலன்னா காலைல சீக்கிர வந்துருவ மழ வந்ச்சுனா நின்னுட்டு தா வருவ
ம் பால் எடுத்து வச்சிருக்க உனக்கு காஃபி ஒன்னு டீ டீ தூள் இல்ல காஃபித்தூள் இருந்துச்சா போட்டு குடுத்து
செரி
ஜெவியா
மழ இப்பதா இங்க ஸ்டார்ட் ஆகுது
இங்க தெரியல ஆனா கொழூவுராதா இருக்கு ஓ அடிக்கலையா டெய்லி அடிவில எடுத்து வச்சரு ஆ
எனக்கா
நெளக்கச எனக்கு எடுத்து வச்சுட்டேன் ம்
ம் எஞ்சி வேற கொஞ்சோ தா இருந்ச்சு
வாங்கணு
இன்னைக்கு இஞ்சி கொஞ்சோ தா போட்ட
ம் சரி வாங்கிக்லா உடு
ம்
மழய பாத்துட்தா தூங்கல்ல கலைய்ல கொஞ்சு கொஞ்சு தா ஊற போட்டே ம் ச்சேரி காலைய்ல எப்படி என்னன் தெர்லில
ம்
அத்னால கம்மியா தா வரு எப்பா வயிறு வேற வலிக்கிது என்னன் தெரில
வா சாப்டாம வயிறு வலிக்தா செய்
அ திங்கறியா சரியா சாப் ப்புறதில்லதா
உம்
என்னா பண்ண பசி இல்ல நீதான் பட்னி போட்ற என்ன எனக்கு புடிச்சதெல்லா வாங்கி தறமாட்டிக்ற தா வேண்மா வாங் தண்ட்டு போட்டா செஞ்சு சாப்புடு சாப்பிடவே மாட்டு க்றவ்ன் கென்ன பிடிக்மோ வாங்கி தரே அதையாவ் சாப்புடு புடிச்சதாவ் சாப்புடு அப்படின் சொல்றேயா
சேரிட்டா வந்ட்டே சினம் மேல போற உம் உம் வைக்கட்டா உம் சொல்லு ஹலோ
ஹலோ
ஹலோ ஆ சொல்லு
யான்
புரில
உள்ள போறியா
லிஃப்ட்ல போய்ட்ருக்க
உம் கேக்குதா பேசுற்து
ஓகேக்கு
டைம் ஆச்சா
எல்லா டைம் ஆச்சுதா
கேக்கற டைமாச்சா அப்டீன்
நா தா கூப்ட்டனா என்ன
ஆம்மா சேரி நீ என்ன எதென் பாரு
ஒம்போத்ர விசோ ம் பத்து மிஸ்ஸு பேஸ்ணு இல்லையா
புரில்ல
எவ்வள் நேர வேணாலு பேஸ்நல்ல
அப்படியெல்லா இல்ல போல தெரில என்னன்னு எனக்கு அது சரியா தெரியல
ம்
பத்து நிமிஷன்தா அந்த அக்கா சொல்லுச்சு சரி நா கட் பண்ற இப்போ நானு படுக்றே ஆ ஆச்சு
தேரி
ஆ வெக்கறே சமீட்
ம் ம்
ஏ